ஆ கேக்குது
வொயனொன்ருக்க
தாடி சும்மா
சும்மா வெண்டிக்கு இன்னைக் போலையா வண்டி எடுத்துட்டு
இல்ல வர்ல
உள்ளந்து வண்ட்டாளா
ஓ வண்ட்டா
ஒரு நாள் போனாலா அப்போ
உம் இதுக்கு எதுக்கு சாப்புட பிரியாணி சாப்புட
பிரியாணி சாப்புட அவ அவ்ளோ தூரம் போனாலா
பிரியாணி சாப்புடனா ஒரு இதுக்கு உம்
டியா ஃபங்ஷன் கா
ஆவால சொல்லாமா ஓ செரி
நானே அ இது இன்னை நீ வருவே அப்டி சொல்லிட்டு குளிச்சுட்டு இருந்தே
நா வருவ எது
அய்யய்ய
அவனா நீ
ஏன் அப்படின்னா நான் வந்து டக்னு குளிச்சுட்டு வந்து இருந்தேன்
ஓ அப்ப நான் இனி மேல குளிக்காச்சு சொல்லாமல்
சொல்லாம வந்தாலே நான் எங்கேயாச்சும் போயி ருந்தேனா ஏன் அப்ப என்ன பண்றது
பரவால வந்து ஆரன் அடிச்சுட்டு பார்த்துட்டு போவேன்
அப்படி இல்ல நான் எப்பவுமே குளிச்சி ப்ரெஷ் ஆவேன் உனக்கே தெரியும் நான் வீட்டில் கூட நான் நான் அப்டி ப்ரஸ்ஸா தான் இருப்பேன் சரியா நான் வந்து அப்படிதான் இருப்பேன் உன்ன மாதிரி கிடையாது நான் குளிப்பேன் ஆனா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏதோ மடியா இருந்துச்சு
உம்
நான் பெட்ல இருந்து ஏணைச்சதே எத்தனை மணிக்கு தெரியுமா
எப்போ
நாலு மணிக்கு
உம் நாலு மணி க்கா நாலு மணினா எப்போ இப்போ மத்தியானமா
ஏணச்சது பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்கி ஏச்சிட்டேன் ஏச்சி படுத்து போன் பாக்க ஆரம்பிச்சவதான் நாலு மணி வரையும் அப்படியே பார்த்துட்டு
அவ் பண்ணுது கமையா கருமோ
ஆனா பல்லு தேய்ச்சு சாப்பிட்டது ஆறு மணிக்கு நாலு மணிக்கு எணிச்சுட்டே நாலு மணிக்கு ஏச்சு அதுக்கப்புறம் எங்க அம்மா வராங்களா அப்போ என்னாச்சு எங்க அம்மா வந்தா கத்துவாங்க நனைச்சு எதுவும் பண்ணலையா அப்படி ஏதோ கத்துவாங்க அதனால ஏதாச்சும் பண்ணணும்ன்னு சொல்லிட்டு என ச்சு சாப் ல பல்லு தேக்கல எது பண்ணல வீடு கூட்டி விட்டு ஒதுக்கிவிட்டு கீ முட்டை வறுத்து சாப்டேன் ஆறு மணிக்கு
நான் ஆனா நானு இன்னைக்கு ஒரு மணிக்குதான் நெச்சேன்
உம் எப்போ ஞாபகம் வச்சிருக்க எப்போ இப்பதான நெனப் வேற
ஐயயே பத்து மணிக்கு அனுப்பேண்டியே
நீயாச்சு பத்து நால்லாம் பத்தெல்லாம் இல்ல பன்னெண்டுதான்
இன்னைக்கு கெடைச்சிருக்கும் வண்டி
ஆஹ்
மாத்தி எடுத்துட்டு போய்டாரு
மறந்துட் போய் எடுத்துட் போயிட்
உம் அப்புறம் கொண்டு தரேன்னு சொன்னாங்க
அப்டியே கொண்டு அப்படியே கொண்டு வந்து தரல
அது வந்து ஹ இது மோட்ரை ரெடி பண்ண குடுக்க போய்டு
உம்
மறந்துட்டாரு
ஓ நாளைக்காச்சும் வருவியா இல்ல இன்னைகு மாரி ஏமாத்திருவியா நாளைக்கு வந்தேன் எங்கேயாச்சும் போவ் முடியுமா இல்ல வந்தோனே ஓடிர்வியா
தெர்லேயேடி
எப்
இல்ல இல்ல பர்ஹானா கூடதான்
வெளிய போக முடியாது வெளிய போ முடியாது
இல்லடிதான் எங்க அம்மா வந்து உசுர எடுக்குது
வெளிய போ முடியாது
உன்னாலதான் சொன்ன
இருனா கூபர்ரேன் ஒரு நிமிஷம்
உம்